ஹலோ வணக்கம் ஆ ஆ கேக்குது் வணக்கம் சாப்டாச்சா ஆ சாப் சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சா
உம் சாப்பிட்டாச்சு என்ன டின்னர்
என்ன தோச சாம்பாரு
சாம்பாரா இங்கயும் தோசை சாம்பார்
உம் உஹம் உம்
குக் பண்ண தெரியுமா
குக் பண்ண தெரியுமனா பண்ண தெரியும் என்னன்னா சுடு தண்ணி வப்பேன் நல்லா அது நல்லா
அது வந்து குக் பண்றது இல்ல அது யாரு வேணாலும் வெப்பாங்க சுடு தண்ணி அது வந்து குக்கிங்கே கெடையாது சுடு தண்ணி வைக்கிறதுங்கிறது குக் பண்றதுன்னா சமைக்கிறது
அப்ப அப்ப வந்து தோச நல்லா சுடுவேன்
தோச சுட மாட்டாங்களே ஊத்துவாங்களே
எப்படி இருந்தாலும்
எப்படி அடுப்பு அடுப்புலயே அப்படியே போட்டு சு எடுப்பீங்களா உத் தம்ம
போட்டு சுடுவாங்கல்ல அதே
உம் மெலிசாவா இல்ல மொத்தமாவா
அது எனக்கு ஏத்த மாதிரி ஊத்தி நானே அத நான் ஊத் நான் வந்து மெலிசா ஊத்திக்குவேன் ஆஃப் பாயில் ஆம்லெட் எல்லாமே போடுவேன் அது வந் நா அதல ஒரு சு ல் தோச ஊத்துறதுலே எல்லாமே வந்துரும் அந்த
அப்ப இப்ப இப்ப இன்னிக்கு தோசை ஊத்துனது நீங்கதான் தோச ஊத்துனீங்களா
ஆனா ஒரு நாள் நான் தான் ஊத்துவேன் நான் அவங்க தான் ஒர்க்கா இருந்தாங்கன்னா நானே போடுவேன் நானே தோச ஊத்திக்குவேன் எனக்கு ஏத்த மாதிரி ஊத்திக்குவேன் ஆனா என்ன அத எண்ணை எல்லாம் அந்த அடுப்புல எல்லாமே அங்கங்க பட்றுமா எங்க அம்மா வந்து நல்ல நல்ல வார்த்தையில திட்டுவாங்க என்ன
அஹ் வேற ஏதாவது தெரியுமா சமைக்கிறது இல்ல இல்ல சாப்ட மட்டும் தான் தெரியுமா
வேற வந்து என்ன தெரியும்னா மேகி செய்வேன் அது தெரியும் நூடுல்ஸ் ஆஹ் மேகி
ல நானான் சொல்லேன் இந்த ஃபாஸ்ட் புட்லாம் வந்து சமையல்ல வராது உள்ள நம்மளாம் சமைக்கணும் கஷ்டப்பட்டு சும்மா கடையில வாங்கியது அப்படியே இந்த சேமியா உப்புமா அதெல்லாம் செய்றது வந்து அவ்ளோ சமையல் வராது நம்மளா செய்ணும்
அஹ்
என்ன நூ நூடூல்ஸ் எப்படி‌ செய்யணும்னு சொல்லுங்க
நூடூல்ஸ சுடு தண்ணீய இது பண்ணி போட்டு அப்படியே எடுக்க வேண்டியது அவள தான்
எப்படி பாக்கெட்டோடையெ
இல்ல பேக்கெட்டோட இல்ல அந்த பேக்கெட்ல இருக்கிறத பிரிச்சு அது உள்ள போட்டு ட்டு அதுல இருக்குற மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா கொல கொலன்னு ஆயிடும் அந்த எடுத்து அப்படியே சாப்ட வேண்டியதுதான்
ரெண்டு மூணு நிமிஷம் எல்லாம் விட்டு அது வேகவே வேகாது சும்மா அது விளம்புறதுக்காக அவங்க வந்து சொல்றது அது கூட அதுல அஞ்சு நிமிஷம் சொல்லுவாங்க நீங்க என்னடானா ரெண்டு மூணு நிமிஷம் இதல்லா ஹெல்தி
அது வந்து நல்லா தண்ணி நல்லா ஃபுல்லா கொதிக்க வெட்டுருவேன் அதுத
ஆமா கொதிக்கிற தண்ணியில போட்டாலுமே ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் அது வேக றுத்துக்கு
இந்த இப்பிதான் அது அந்த மாதிரி
இப்பிதா இப்பிதா நானு சொல்றேன்
நான் இப்பி து இப்பி சாப்ட மேடம் நீங்கதா
நீங்க மாத்தி பேசக்கூடாது இப்பிதானே ஃபஸ்ட்டு சொன்னீங்க நீங்க மேகின் அது ரெண்டுமே நா சொல்றே நூடூல்ஸா இருந்தாலு சரி இ ப்பியா இருந்தாலு சரி டாப் ராமனா இருந்தாலு ச சரி பத்து நிமிஷ ஆகு வேகறதுக்கு அது அரையு குறையுமா எடுத்து சாப்பிட கூடாது பச்சையாவே
அது ஓரளவு சாப்படுற அளவுல இருக்கு அதனால அப்படியே
அவசர நமக்கு வேற ஒண்ணு இல்ல ஒரடியா கொதிக்க கொதிக்க கொதிக்க எடுத்து அப்படியே போட்டுக்கணு வாய் குல்ல
அந்த அடுப்புல போடும் போதே பசி எடுத்துக்குமா
அது எப் அந்த பசியருதுக்கு முன்னாடியே கொஞ்சு சமைக்கிணு
அதாவது நல்லா பசிச்சது கப்றோ தா சாப்புணும்ல்ல யாராது செஞ்சு கொடுப்பாங்கல பார்த் பாத்திட்டே இருப்பே யாரு செஞ்சி கொடுக்கலையா நானே பசிக்கிதே போய் உக்காந்
வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா குக்கிங்ல
வேற வந்து வேற எதுவு பெருசா தெரியாது அந்த ஒரு டைம் வந்து பிரியாணி ட்ரை பண்ணே
ம்
பிரியாணி ட்ரை ஆ எப்படி இருந்ததுன்னா குக்கர்ல போட்டு வச்சே அது எப்படி இருந்துச்சுன்னா பிரியாணி புல்லா கப் குக்கர் புல்லா கருப்பாயிடுச்சு பிரியாணியே இல்ல உள்ள புல்லாவே கருப்பு
வேற என்ன இருந்துச்சு குக்கர்க்குள்ள
உள்ள கருப்பாதா அதல்லா தீஞ்சு போச்சு எல்லா கருப்பாதா இருந்துச்சு
ம் ம் அப்ப ஏதோ கறிக்கொட்டைய போட்ட வெச்
கறிக்கொட்ட இல்ல என்ன பண்டே விசிலு அதாவது என்னன்னா தண்ணி ஊத்தாமவிட்டா அதிகம் அதாவது தண்ணி ஊத்தனு ஓரளவு நான் ன்னா சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு அரிசி டிய போட்டு சும்மா இது பண்ணி உட்டு அப்டே இது பிளாக் பண்ணிவிட்ட அது எல்லா கருகி போச்சு யூடியூப் பாத்து பண்ணே அது வந்து எவ்ளோ தண்ணி ஊத் ன்னான்னு சொல்லவே இல்ல தண்ணி வந்து தேவையான அளவுன்னாங்க செரி என்னத் தேவையான நமக்கு என்ன ஒரு டம்ளாரு தானே அப்டின்னு நா ஊத்தி உட்டே அது பாத்தீங்கன்னா அது குக்கரே வீணா போச்சு அது எடுக்கறே எடுக்கறே எடுக்கவே முடில சுரண்ட சுரண்டி பாத்தே எடுக்கவே முடில
வீட்ல நல்ல
வீட்ல நல்லா ஆமா நான்தா உக்காந்து கழுவ சொன்ன கழுவவே முடியல அது அவ்ளோதா அந்த குக்கர தூக்கியே போட்டோ அது வேலைக்கே ஆவல எல்லா ஃபுல்லா கருப்புாயிருச்சு நா வேற பெருமையா வேற வீட்ல சொன்ன ஆ உங்களுக்கு நா இன்னைக்கு சமச்சு நா போட்ற அப்பின்னு சொன்னானே செரி ஓகே பையே நல்லா எதோ புதுசா செய்றா அப்டின் நல்லா எதிர்பாத்துட்ருந்தாங்க
வேற ஏதாவது ட்ரை பண்ற ஐடியால இருக்கீங்களா நீங்க அந்த குக் குக்கர்க் இன்சிடென்ட்டுக்கு அப்புறோ
அ ஹா வேற எதுவு பெருசா ட்ரை பண்ல அதுக்கப்றோ அதே கொஞ்சோ பெருசா சம்பவோ ஆயிடுச்சு அதுக்குள்ள போனாலே குக்கர் ஞாபகோதா ஃபஸ்ட்டு வரு அதனால பெரிய சம்பவோ ஆயிடுச்சா அதனால அதுக்கப்றோ தோசைய தவர இப்ப எதுவு ட்ரை பண்றதுல்ல நானு
நீ நீங்க என்ன ரொம்ப ஸ்பெசல் என்னத்த ஃப
நா வந்து பொண்ணுல்லையா பொண்ணுனால சமையல் நா அ நானா வந் து வெஜ்ல்லா நல்லா தெரியு இன்ன வரைக்கு சமைச்சது கடையாது
அட கொடுமையே
தெரியாது எனக்கு எப்டி எப்டி செய்ணு செய்முறை மட்டு செய்முறை கேட்ட நா வந்து நல்ல குறிப்பு குடுப்பே ஆனா நா செஞ் ச்ச வந்து அந்த டேஸ்ட் வருமானனு எனக்கு எனக்கே தெரியாது எனக்கு ஒரு டவுட் தா ஆனா ஆ தனியா செஞ்சதுல்ல இது எப்டி என்னனு தெரியும அவ்ளோதா இப்போதைக்கு இது போது எனக்கு
ஆனா இப்ப வரைக்கு செஞ்சதே இல்லையா
செஞ்சிருக்கேன்னா என்ன சொல்றது வருஷத்துக்கு ஒரு டைம் சாம்பார் வச்சிருக்கே அப்பறோ
அடாடா ஆஹ் ஆ ஆ
என்ன பொரியல் வந்து பொரியல்ல்லாம் பண்ணிருக்கேன் பொரியல்லாம் வந்து டெய்லி கூட பண்ணுவேன் அது வந்து ஈஸியான வேலை இல்லையா பொரியல் பண்றதுல்லாம் எனக்கு அ த்துபடி சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய ப்ராசஸ் த என்னைய பொறுத்த வரைக்கும் ஆஹ் அது என்ன சொல்றது கஷ்ட கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம்
ஓ
குழம்பு எல்லாம் அந்த பக்கமே நான் போகமாட்டேன் ஆஹ அதுவும் அதை விட ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது எனக்கு அ சமையல்னா எப்படி சொல்றது ஃரைட் ரைஸ் மாதிரி இருக்கணும் பொரியல் மாதிரி இருக்கணும் ஆஹ் இந்த மாதிரி இந்த சாம்பார் மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ஒரு மணி நேரம் ஆக கூடாது ஒரு சமையல் பண்றதுக்கு பிரியாணி மாதிர இருக்கணும் வெஜ் பிரியாணி மாிரி அஹ் என்னட ஈஸியா செய்யறதுன்னா வெஜ் பிரியாணி செஞ்சிடலாம்
ம் அத நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா
பண்ணதுல
அப்ப ஈசின்னு சொல்றீங்க ஏது எப்படி
அது ச செய்முறை டக்கன சொல்லிடலாம் அந்த மாதிரி அது ஈஸி காய் கட் பண்ணமா எல்லாம் வச்சோமா ஒரே இதுல தாளிச்சு முடிச்சிடணும் வேல முடிஞ்சச்சு இந்த சாம்பார் மாதிரி இழுத்துட்டு இருக்கக்கடாது புளி குவு மாதி இழுத்துட்டு இருக்க கூடாது அறம் இன்ன சொன்னாங்க இந்த பப்பு ழம்ப இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த சாம்பார் இதுல இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒண்ணு வேக வச்சு அத தனியா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அத சாம்பார்ல போட்டு அதெல்லாம் வந்து பெரிய ப்ோச அ ரைஸ் செய்றது எக் ய செய்யறது எக் சப்பாத்தி செய்யறது இதெல்லாம் வந்து எனக்கு அத்துபடி இதெல்லாம் வந்து அடிக்கடி செய்வேன் இதல்லாம் ஒரே வேலையில முடிஞ்சிரு கட் பண்ணமா தாாளிச்சமா வேலை முடிஞ்சிடணும் அது வேக வச்ச ச இத போட்டு இத போட்டு அப்புறம் புளிய ஊத்தி இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்
ஓஹோ நான் கூட நீங்க சொன்ன உடனே பொண்ணாச்சுல சமையல் நல்லா
நா சொல்றேனே எனக்கு எல்லாமே தெரியு செய்முறை வேணா நா குறிப்பு வேணா குடுப்பே செஞ்சா எனக்கு டேஸ் ட் வந்து எனக்கு எப்படி வருனா எனக்கே தெரியாது நானே சாப்பிடுவனானா கொஞ்சோ டவுட்தா எனக்கு
அது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாத்துர்லாமே
சாப்பிட்டுருப்பே அவ்வளவு ஒண்ணு மோசமா கெடையாது இது பஸ்ட் டைம் செய்யும்போது எல்லாத்துக்கு கொஞ்சோ அப்படி இப்படிதா இருக்கு பா அப்புறம் போக போக வந்து சரியாயிடும்
ம்ஹூ அது திரும்ப திரும்ப பண்ணாதானே அது பழக்க வரு அப்படி
அது நமக்கு தேவைன்னு இருந்தாதானே பண்ணுவோ இப்போதைக்கு தேவைப்படாது நமக்கு
ஆஹ்ஹ் அப்ப எல்லா சமைக்க தெரியு ஆனா எதுக்கு சமைச்சுக்கிட்டு அப்
ஆமா தே நமக்கு தேவை எப்படி செய்யணும்னு ஒரு குறிப் புதா நமக்கு அந்த குறிப்புதா எனக்கு தெரிஞ்சிருச்சே அ டேஸ்ட் டு எப்படி வந்தா என்ன எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதா
உம் உம் ஓகே ஓகே இப்போதைக்கு சமையல் குறிப்பு தெரியு அதனால
குறிப்பு குறிப்பு நம்மகிட்ட இருந்தாலே போது இப்ப நம்ம சமைக்க இப்ப நம் கொஞ்சோ சமைக்க தெரியுனு வெச்சுக்கலாமே சமைக்க தெரியல்னாகூட குறிப்பு வெச்சுதா நம்ம சமைக்க போறோ எதுவுமே தெரியாது குறிப்பு இப்படித்தா போணுனு தெரியு இல்லயா அந்த மாரி நா நாலஞ்சு வருஷமா கூட இருந்தே பாத்திருக்கே எப்படி செய்யறாங்கன்ட்டு அது பாத்தாலே நமக்கு போதாதா எப்படி செய்யணுன்ட்டு அதுவே போதுல்ல
பாத்தா பாத்தா ஓகே ஓகே பட் அத நம்ம ஒரு டைம் இது பண்ணும்போதுதா நமக்கு அத உப்பு
பண்ணும்போது அது பஸ்ட் டைம் கொஞ்சோ சொதப்பலாதா வரு எதுவா இருந்தாலு மே அப்புறம் போக போக சரியாயிடாத ஒரு பத் ஒரு இப்ப ஒரு பிரியாணியே பண்றோ நல்லாவே இல்ல ஒரு பத்து டைம் பண்ணும்போது ஒரு பத்து டைமுக்கு மேல நல்லா இருந்துச்சுன்னா ஓகேதான அந்த மாதிரிதா
ஓ பத்து டைம் மேலதா நல்லா இருக்குமா ஓகே ஓகே அப்ப அந்த பத்து பத்து டைம் சாப் ப்புறது யாராருக்குன் தெரிய்லயே
அப்றொ என்னா பண்றத் சாப்ட்டுதானே ஆகணு
யகுமா ம்மா என்ன பண்ண முடியு பாவோ
சேர் போயி எனக் கொஞ்சொ ஒர்க் இருக்கு நா முடிச்சுட்டு வந்து கால் பண்
ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ உம்